நல்லாருக்கே
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கேங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு சாப்ட்டு சும்மா ஜாலியா இருக்கேன்
இப்ப என்னா லீவா உங்களுக்கு இன்னைக்கி ஞாயிற்றுக்கெழமன்றதுனாலன் கேக்ல உங்களுக்கு எக்ஸாம்லா முடிஞ்சிருச்சா
நா காலேஜ் தா
புரியல என்னது
காலேஜ்ஜு முடிச்ட்டே
செரி செரி இல்ல நா என்ன கேக்குறான்னா ஆ இப்ப நீங்க எத்தனாவது வருஷ படிச்சுட்ருக்கீங்க
காலேஜ் முடிச்சங்க தேடியர் முடிச்சுட்டே
தேடியர் முடிச்ட்டீங்ளா செரி செரி செரி இப்போ அடுத்து நீங்க வந்து எம் சி ஏ போட்லாமா எம் பி ஏ போல்லாமான்னு நெனச்சிட்ருக்கீங்க செரி செரி இந்த டான் செட்ல்லாயிருக்குமே அதெல்லா எழுதிட்டீங்ளா
அது எழுதலங்க அது வந்து கொஞ்சோ மிஸ் பண்ட்டே எழுதிருக் அ ஆமா கம்மியாருக்கு
ஆ ஃபீஸ் கம்மியாருக்கு ஆமா
ம் ம் இல்ல அந்தளவுக்லா ஃபீஸ் இல்ல பாத்த அதனால தா சேரி அப்டின் சொல்ட்டு விட்டே
ம் ம் ம்
அதனாலதா நா இதுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டில தா போட போறே அதனால வந்து அவுங்க ஃபீஸ் அவ்ளோ ஆமா ஆமா அதான நா உங்கள சென்னை அனுப்பிட்டே சென்னை திருவள்ளுவர் டிஸ்டிக் தெரியுமா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக் தெரியுமா அங்க
செரி செரி
நீங்க எங்க இருந்தீங்க
நா வந்து சென்னையில வந்து வட பழனி இருக்கில்லையா அங்க இரு ந்தே முன்னாடி இப்போ இல்ல அப்போ நா சொல்றே நா எப் போ கொரோனா வந்துச்சோ அதுக்கப்பற வந்து அங்கேந்து வெளிய வந்தாச்சு சென்னைய விட்டு அதுக்கப்பற நாங்க சென்னை பக்கமே போல
ஏ எதனால
ஏன்னா எனக்கு வந்து வீட்லருந்தே வேல செய்ய முடிஞ்சது அதனால அவரு வந்து அதே மாரிதா சோ எதுக்கு அங்க வந்து நம்ப சென்னைல இருக்கக்கூடிய செலவுகள் நமக்கு தெரியு இல்லையா ஏன்னா ஆ அந்த செலவுக்கு ப்ச் நம்ம நம்ம நல்லானா
பாத்துட்டா போது ஃபோன்ல அத ஆச்சு சாப்டுர்னு இல்ல அங்க ஏதாச்சு போயிர்னு
அதே தா நமக்கு வந்து என்ன சொல்றது இந்த சொமேட்டோ அப்ற ஸ்விக்கி இந்த மாரி நெ றைய ஆப் இருக்கு நெனச்சா வந்து ஒட்னே ஆர்டர் பண்றோ சாப்புட்றோ அங்க அங்க இருந்தாலே இந்த சனி ஞாயறுல்லா வந்து வீட்ல இருக்கணுனு ஒரு நாளு யாரு நெனைக்கவு மாட் றாங்க போனு வெ ஆமா வெளிய போணு வரணு மத்தவங்கள மாரி நம் மளு இருக்கணு இந்த ஆசைகள்லா வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பா அப்புற பாத்தீங்கன்னாச்சு கங்களே நம்ம என்ன கையில இருக்க காசு எப்டி செலவாகுதுன்னே தெரியாதுங்க அங்க இருந்தா
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தா நல்லா வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி பண்ணாதா வந்து அங்க வந்து கொஞ்ச இருக்க முடியுது
ஆமா அப்புற பாத்தீங்கன்னா வீட்டு வாடகயே எப்டியு வந்து ஒரு பன்னெண்டாயிரருவா பதினஞ்சாயிரருவா இருக்கு சின்ன வீடே இருந்தா கூட நா இருந்த வீடெல்லா பாத்தீங்கன்னா இப்ப இருக்குறது வந்து சொந்த வீடு இங்க ஊர்ல அ அங்க பாத் தீங்கன்னா நா இருந்தர் பாத்தீங்கன்னா நா இருந்த ரெண் டு அப்பவே வந்து பதினஞ்சாயிருபா நா முன்னாடி இருந்த நா சொல்றது வந்து ஒரு நாலு வருஷ அஞ்சு வருஷத் துக்கு முன்னாடியா ஆமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பதினஞ்சாயிருவா ஆமா இப்ப இன்னு அதிகமாயிருந்திருக்கு அதனால இவ்ளோச் செலவு பண்ணி அங்க இருக்கறதுல நாங்க வேல செஞ்சுட்டு இருந்தோ அங்க இருந்தோ சரி இப்ப வந்து வேலயுந்தா வந்து வீட்ல இருந்தே செய்ற மாரி இருக்கு அதுக்கு எதுக்கு அங்க போணு ஆனா நெனப்பே ஒரே ஒரு விஷயோ மட்டு எ பொண்ணுக்கு ஸ்கூல் வந்து அங்க இருந்தா இன்னு வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல சேத்திருக்கலாமோ அப்டின்
ஆமா செ சென்னைய பொறுத்த வரைக்கு எப்பயுமே வந்து ஆமா கொஞ்ச ஏதாச்சு ஒரு நல்ல வேல்யுவான எடொ எல்லா ஏதாச்சு ஒன்னு இருக்கு
ஆ அதேதா இப்போ பாத்தீங்கன்னா அவ வந்து இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் போனு ஆ வந்து பரதநாட்டிய போணு அ அப்டின்ல்லா சொல்றாங்க ஆனா எனக்கு அதெல்லா வந்து இங்க பக்கத்துல வந்து இல்ல இது இது வந்து கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ம் எல்லாத்துகு கொஞ்ச தூரோ தூரோ போற மாரி இருக்கு ஆனா சென்னையில இருந்தா அப்டி இல்ல எல்லா பக்கத்துலயே இருக்கு நம்ம நெனச்ச நேரத்துக்கு போலா
அதுதா நானு ஆசப்பட்டே ஆ அதேதா இப்ப இங்க இங்க என்ன வெச்சுக்கோங்களே எனக்கு நெறைய வந்து எனக்கு தேவையானது எனக்கு கெடைக்குது என்ன நமக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களு இங்க கெடைக்குது பக்கத்துலயே எல்லாமே இருக்கு ஆனா இவள நெனைக்கும் போது இவளோட தேவைகள் நெனைக்கும் போது இங்க வந்து நம்ளால வந்து இருந்து இவ்ளோ தேவைகள் எல்லா வந்து இது பண்ண முடியாதோ அப்டின்ற மாரி மட்டு இருக்கு ஆனா இதுக் காக அங்க வந்துட்டு நம்ம செலவழிக்கிறது வந்து ரொம்ப அதிக இப்ப நம்ப சேத்து வைக்கிறதே அவளுக்காக தா அந்த செலவுகள் வந்து அதிகமாகுறதுக்கு எதுக்கு அங்க வந்துட்டு சரி கொஞ்ச நாள் போட்டு எதா இருந்தாலு பாக்குலா அப்டின்ற மாரி இருக்கு அதுதா
இங்க வந்து அ அப்ப கரெக்டா இருக்கு ஏன்னா வந்து அது வந்து கரக் டான ஏஜ் அவங்களுக்கு ஸ்கூல் போயிட்டனாங்கனா அப்டி அடாப்ட் ஆயிடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல அப்போ வந்து இல்லனா ஒரு டென்த்துல இங்க ஜாயின் பண்ணீங்கனு வச்சிகோங்களே அவங்க ஸ்கூல் லைஃப் பண்ண முடியாது அங்க புதுசா இருக்கோ எடோலா
அம்மா அப்
அதனால வந்து அந்த ஃபிப்த்துல வந்து கர்ட்டா ஜாயின் பண்ணிவிட்டீங்கனா கர்ட்டா இருக்கோ
சரிதா நீங்க சொல்றது பாப்போ என்னன்னு தெரில அவர் கிட்ட பேசுனோ எதா இருந்தாலு
அவங்களு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா
ஆமா ஆமா
ஓகே அவுங்க ஐ டி கம்பனி ஒர்க் பண்ணறாங்களா இல்ல
ஆமா அவுங்க ஐ டில ஒர்க் பண்றாங்க
அவுங்க எம் சி எ முடிச்சுட்டாங்க
அவுங்க எம் எஸு
ஓகே எம் எஸ் சி ஓகே எம் எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா
ஆ அவுங்க வந்து எம் எஸ் என் ஃபினான்ஸ் எம் எஸ் என் ஐ டி அவுங்க வந்து என்ன சொல்றது அமெரிக்கால படிச்சு முடிச்ட்டு வந்தவங்க அவுங்க ஆமா அப்டியே போய்கிட்டு இருக்கு ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லாதா பாப்போ
ம் அங்க இப்போ அங்கயே வந்து அவுங்குளுக்கு ஜாப் ஆஃபர்லா வந்திருக்குமே ஏ இங்க வந்த்ட்டாங்க
ஆமா அவுங்க இருந்தாங்கதா அதுதா நாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வர்சோ அவுங்க அங்கதா இருந்தாங்க அமெரிக்காலதா இர் ந்தாங்க இப்போ நடுவுல வந்து நறைய பிரச்சனைகல்லா வந்துச்சு இல்லையா அமெரிக் கால அதனால வந்து ஆமாங்க கொஞ்சோ எனக்குமே பயமா இருந்துது ஒரு சேஃபான லைஃபி இல்லியோ அப்டீன்ற மாரிலா இர்ந்துச்சு அதனால வந்துருங்க எங்க எதா இருந்தாலு பாத்துக்கலா நம்ப ஒன்னோ லட்ச கோடி கணக்கலலா சம்பாறிச்சு வெக்கணோனு அவசியோ இல்ல இருக்கறது ஒரே ஒரு பொண்ணு அவ்ளோதா ஆங் போது நமக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ போது அப்டீன்ற மாதிரி சொல்லிட்டு அவர இங்கயே வர வச்சுட்டே நானு
ஓகே ஓகே
உம்
ஆனா அங்க வந்து அ சேலரி அதிகமா வரோ அப்புறோ செலவோ அதிக அங்க ரொம்ப இதா இருக்கோல கேட்கவில்லை
ஆமா செலவு அதுக்கு ஏத்த மாரிதா இருக்கோ நம்ப லட்சக்கணக்குல சம்பாதிச்சாலு அதே லட்சக்கணக்குல செலவு இருக்
செலவா ஆமா கரட் அதனாலே வந்து நறைய பேர் அங்க போமாட்றாங்க ஆனா அதுல காசு வருன்னு சொல்ட்டு போறாங்க ஆனா அங்க அந்த அளவுக்கு செலவு இருக்கோன்னு சொல்ட்டு அவங்குளுக்கு தெரிய மாட்டேக்குது
ஆமா இப்போ வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்டீன்னா ஒரு மாசத்துக்கு பத்து லட்சோ சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா மாசத்துக்கு பத்து லட்சோ சம்பாதிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சோன்றது அவுங்க செலவுக்கே போயிடோ வீடு இருக்குற வீடு அப்புறோ சாப்புடுற சாப்பாடு அது இல்லாம அது ஒரு படத்துக்கு போறது எப்பவாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குந்தா ஏன்னா தனியா இருக்காங்க அவுங்களு ஆசப்பட்டதுக்கு எதாவது பண்ணணோ அப்டீன்ற மாரிலா இருக்கோ அதுலயே இந்த செலவாயிடோ அப்படி நம்ம சேத்து வச்சாலு வந்து ஒரு ரெண்டு லட்சோ அப்டிவேனா எடுத்து வெக்கலா அது எப் வந்து எந்த செலவு நமக்கு அதுவு நம்ம வந்து மெடிசின்ஸ்க்குலா போயிட்டோ வெச்சுக்கோங்கலே அதாவது என்ன சொல்றது ஒடம்பு சரியலன் ஹாஸ்பிட்டல் பக்கோ போய்ட்டா அந்த இருக்குற மூணு லட்சமு காலி அங்கெல்லா வந்து சீரியஸா ரொம்ப அதிகோ செலவுகள்
ஓகே ஓகே அதனாலயே வெறுப்பு ஆனா ஒண்ணு ஜாலியா என்ஜாய் பண்லா அங்க இருந்து மானா
அவருக்கு என்ன எண்ணோனா எங்க ஃபேமிலியா அங்க போயிடலா நீ எதுக்கு வந்து இங்க இருக்கணு அப்டின்ற மாரிலா அவருக்கு அவருக்கு எண்ணோ இருந்துச்சு அதா வந்து இல்ல இல்ல தேவயில்ல அ ஏன்னா நம்மளு குடும்பத்தோட எல்லாரு கூடையு இருந்த மாரி இருக்கு தனியா போய் அங்க இருந்துட்
ஆமா தனியா போர் அடிக்கு
ஆமா யாருமே இல்லாம அ ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ப அப்பா அம்மா எல்லாருமே இங்க இருக்காங்க இவங்கள எல்லா விட்டுட்டு தனியா அங்க போய் இருந்து என்ன பெருசா சாதிக்க போறோ அப்டின்ட்டு ஆனா அவருக்கு அந்த ஏனா அவர் ஏற்கனவே வந்து ஒரு ஏழு எ கிட்ட இருந்துட்டாரு அதனால அவருக்கு அந்த வாழ் கு புடிச்சிருந்தது அவரை இங்க கொண்டு வரதே எங்களுக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு
ஓகே உங்களுக்கு எப்டி அவங்க எப்டி யாரு இது இது பண்ணா உங்களுக்கு மாப்பிள்ள பாத்தாங்க இல்ல
து கல்யாணம் பண்ணி வச்சதுதா
ஓகே ஓகே அரேஞ்ச் மேரேஜ் தானா
ஆம் ஆமா அரேஞ்ச் மேரேஜ் தா அவர் படிச்சதே பாத்தீங்கன்னா முன்னாடி அவர் படிச்சிருந்தது பாத்தீங்ன்னா அவரு வந்து பி இ எம் பி ஏ ஐ ஐ டில படிச்சிருந்தாரு
ஓகே
கல்யாணம் பண்ணும் போது அப்புறம்னா என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறந் தா வந்து என்னன்னா இந்த கொரோனா டைம்ல அவுங்ளுக் கு வந்து அவுங்க வந்து ஒரு ஐ சி சி ஐ பேங்க்ல மேனேஜரா இருந்தாங்க அப்புறோ வந்து கொஞ் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்டின்னா அந்த வேல கொரோனா சமயத்துல போயிடுச்சு அதனால அவுங்களுக்கு கொஞ்ச வந்து மன உளைச்சலா இருந்துச்சு அப்புறோ பாத்தீங்ன்னா அவங்க கூட படிக் கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்ன்னா அமெரிக்கால இருக்குறது கெனடால இருக் குறது இந்த மாரி நெறைய இருந்துட்டு இருந்ததுனால அவருக்கு போகணு அப்டின்ற விருப்பம் இருந்ததுனால சரின்னு நானு செரி பரவால்ல போயிட்டு வரட்டு நா நெனச்சே ஒரு ஒரு வர்ஷந்தா போயிட்டு இருப்பாங்க வந்துருவாங்க அப்டின்னுட்டு
பாத்தாக்கா
அ அவுர் வந்து அங்கியே செட்டில் ஆயின்னு அப்டின்ற எண்ணோ அவருக்கு இருக் குன்றதே எனக்கு அதுக்கப்புறந் தா தெர்து தெரிய வந்தது சரி அப்றோம் அப்டி இப்டின்னு பேசி அவர் படிப்பங்க முடிச்சிட்டாரு எம் எஸ் அங்க முடிச்சாரு அப்புறோ திரும்பவு உடனேவே வந்து வேல கெடைக்க கொஞ்சோ டைம் ஆகுற மாரி இருந்துச்சு வேல இல்லன்னா அமெரிக்கால இருக்க முடியாது அதனால அப் பவே இன்னொரு டிகிரியு படிக்கலான்னு அடுத்து எம் எஸ் ஐ டியும் போட்டாரு அதையு முடிச்சாங்க அப்புறோ வேல கெடைச்சுச்சு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது அப்புறோ
ம்
சரி இப்டியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்டின்னு சொல்லிட்டு ஏனா எவ்ளோ வர்ஷோ பிரிச்சே இருக்கற மாரி இருக்கு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே அப்டின்னு ட்டு அப்பறோ வர வெச்சாச்சு
வரவெச்சிடிங்க செட்டில் ஆகாமயே
சூழ்நெலையு அங்க செரியில்ல அ அ பயமா இருக்கு எப்ப என்ன நடக்கு அப்டின் தெரியாத மாரி இருந்தது தானா வர வச்சு
வர வச்சாச்சு இப்ப அவுங்க போவறதுக்கு முன்னாடியே அ பாப்பா இருந்துச்சா இல்ல
ஆமா பாப்பா வந்து அப்பதா பொறந்தாங்க எங்க பாப்பா வந்து அந்த கொரோனா டைம்ல தா பொறந்தாங்க
சூப்பர் அப்ப ஒண்ணுமே இருந்திருக்காதே வீட்ல
ஆ ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்பலா பாத்தீங்ன்னா ஹாஸ்பிட்டல் வந்து போறது அங்க இருக்குறது யாரு வரக்கூடாதுன்னு பண்றது அந்த மாரி நெறையா விஷ் விஷ்யங்கள் நடந்தது ஆனா அவ பொறந்தப்ப வந்து கரெக்டா அவுங்க வந்து ரெண்டாயிரத்தி இருவதுல பொறந்தாங்க அ அப்பதா கரெக்டா கொரோனா ஸ்டாட் ஆகுது அந்த டைம்ல தா ஸ்டாட் ஆகிட்ருக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏனா அவளுக்கு வந்து ஒரு ஏனா எதுமே நா எடுத்து வைக்கல ஒரு ட்ரெஸ் ஸ்ல இருந்து எதுமே எடுத்து வைக்கல அ ஒரு கடையெல்லா வந்து தொறந்துருக்காது எதுமே இரு இருக்காது ம் ஆமா ஒண்ணு இல்ல நா அப்போ கொஞ்சோ கஷ்டப்பட்டந்தா ஏனா எல்லாருக்குமே ஆச இருக்குல்ல நம்ம கொழந்தைக்கு வந்து புதுசு புதுசா போட்டு இப்டி வச்சுருக்கணு அப்டி வச்சுருக்கணு அது எ பொண்ண பாத்தீங்கன்னா அ என்ன சொல்றது அவ பொறந்தப்பவே வந்து ஒரு நாலு கிலோ கிட்ட இருந்தாங்க ஆ ரொம்ப நல்லா புசு புசுன்னு அழகா இருப்பா ஆ நா வந்து இப்டி இருக்கணும் நெறய ஆசப்பட்ருக்கே ஏனா நம்ம கைல வந்து பணமு இருந்துச்சு ஆனா அந்த பணத்த குடுத்து வாங்கறதுக்கு செலவு பண்ணவு முடில செலவு பண்ண முடில ரொம்ப கஷ் கஷ்டப்பட்டே கடைகள் எதுவுமே இல்ல அப்டியே போய்ட்டு இருந்துச்சு ஆனா அப்பறோ கொஞ்ச நாள் அதாவது அந்த ஒரு ஆறு ஏழு மாசமா அதுக்கப்பறோ கொஞ்ச கொஞ்சமா அப்பறோ கட தொறக்க ஆரம்முச்சாங்க அப்டியே போச்சு அப்பறோ தேவையானத எப்டியாவது போய் வெளில போய்ட்டு வாங்கிட்டு வந்து அப்பிடிதா ஓடிக்கிட்ருந்ச்சு அந்த அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோல எல்லாருமே
ஆமா ஆமா அந்த டைம் வந்து எல்லாரு கஷ்டப்பட்டாங்க திடீர்னு வந்து இந்த மாரி வரும்போது என்ன பண்றதுன் தெரில யாருக்கு
அதேதா அதேதா கண்டிப்பா நீங்க அப்ப ஸ்கூல் படுச்சுட்ருந்தீங்களோ
ஆமா ஆமா அப்ப நா டென்து டென்த் வந்து நா போவே இல்ல ஸ்கூலே போல
அப்டியே பாஸ் போட்டுட்டாங்க தான
அதுனாலதா வந்து நா மேக்ஸ் அரியர் வச்சனே காலேஜ்ல ஏனா வந்து நைன்த்ல வந்து பாதில வந்து நைன்த்ல மேக்ஸ் வந்ச்சு ஆனா இந்த அளவுக்கு இருக்காதுல காலேஜுல இருக்குற மாரி இருக்காது ஆனா டென்த் மேக்ஸ் வந்து வந்துச்சு டென்து மேக்ஸ் வந்துச்சு லவல்த்து டுவல்த்ல இருக்கா மாரி நா வந்து மேக்ஸ் எடு லவல்த்து வண்டே இல்ல நா டுவெல்த்ல மேக்ஸே எடுக்கலயே நாந் தா
என்ன என்ன குரூப்பு நீங்க எடுத்தீங்க
நா வந்து அ அ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் இது காமர்ஸ்
ஓ காமஸா ஓகே ஓகே காமஸ் வந்து ஈஸியான இருக்குல
ஆமா காமஸ் ஈஸியா இருக்கு ஆனா எக்னாமிக்ஸ் கஷ்டமா இருக்கு
ம் ம்
இப்போ பிசிக்ஸ் எப்டி கஷ்டமா இருக்குது சொல்வாங்கல்ல அந்த மாரி எக்னாமிக்ஸ் கஷ்டமா இருக்கு
சரி